ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா
யா கனெக்டாகவே இவ்ளோ நேரோ ஆய்ர்ச்சுப்பா
ஆ ஆ ஆமா ஆமா லேட் ஆயிருக்கு உங்களுக்கு
ஆ ஆ நல்லா கேக்குது
ஆ நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கேம்மா நீ எப்டி இருக்க
ம் நல்லார்க்கே சாப்ட்டாச்சா காலேல
சாப்டாச்சா சேம் சேம் சாப்டாச்சு சாப்டுட்டு மதியோ ஆய்றுச் சா லன்ச் டைம் வர போது
ஆமா என்ன சாப்ட்டீங்க காலேல
காலேல என்ன பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சுண்டல் கொழம்பு பொன்னாங்கன்னி கீரையு வச்சே
செர்ரி
அதயே அவய்களுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணி குடுத்துட்டு எனக்கு கொஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு போட்டு எடுத்துட்டு வன்ட்டு நானு சாப்ட்டே
ம் ம் செர் செர் மதியானோ என்ன செய்யலானு இருக்கீங்க
சொல்றா மதியோ என்ன என்னது
மதியானோ பேக் பண்ணி கொண்டு போய்ட்டீங்ளா
அஹா மதியத்துக்கு எனக்கு இங்க கம்பெனில என்னோட ஃபேக்ட்ரில இங்க எனக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க
ஓ அப்படியா
அ அதுனால அங்க சாப்ட்டுக்குவே டீயி அ ஸ்நாக்ஸு பிளஸ் லன்ச்சு
ம் ம் அப்பன்னா பரவால்லே
ஆமா அதுனால பசங்களுக்கு மட்டு காலேல பண்ணேல கொஞ்சம் மட்டும் போட்டு எடுத்துட்டுவன்டு முடுஸ்டே ஒங்க வீட்ல என்ன சாப்பாடு
நா இப்பதா தோச சுட்டு சாப்டே
ம்மா கால ப்ரேக்ஃபாஸ்டாமா
ஆமா
இப்பையா பன்னண்டு மணிக்கா ஆ ஏ காலை ரொம்ப வேலயா
இல்ல அது எப்போமே இப்டிதா சாப்ட்டு பழகிர்ச்சு
ஆ பன்னண்டு மணிக்கா கால சாப்பாடா
ம் லவன் ஓ க்ளாக் சாப்கு மதியோ மூணு மணிக்கு நாலு மணிக்கு சாப்டுவே
ஆ காலேல இவ்ளோ லேட் பண்ணா அப்பறோ மதியானோ லேட்டா தான ஆகு
ம் ஆமா இப் டிலே ஆய்ட்டேதா போகுது
என்ன
ம்
சொல்லுயா மதியத்துக்கு என்ன சமயலு
மதியான்திக் கினிமேல்தா எங்க அம்மா என்னய சாப்பாடு மட்டு போடுன் சொல்ட்டு க ஃபங்க்ஷன் பேயிர்க்காங்க
ஆ
எனய அரிசி ஊர போட சொல்ட்டு போய்ட்டாங்க நாதா இப்போ சமைக்க சாப்பாடு மட் டு வெய்க்கனு அடுப்புல கொலம்பு அம்ம தோசைக் கு தொட்டுக்க தக்காளி சட்னி
ஆ
ம் வந்து எங்க அம்மா கொலம்பு வெப்பாங்க நா ஏதோ வெட்டி குடுப்பே சும்மா சைடு எல்ப் மட்டு பண்ணுவே
ஆ ஸ்டடிஸ்ல இருக்கீங்ளா
ஸ்டடிஸ் படிச்சி முடிச்ட்டே இப்ப தா காலேஜ் முடிச்சே ஒ‌ ஒன் மந்த் ஆகுது இப்ப வீட்லதா இருக்கே இல்ல ஜாப்ல்லா இப்ப வீட்ல்ல வேண்டா அப்டி சொல்ட்டாங்க வந்தது வெளியூர்ல வந்தது
ஆ
அது இங்கியு வந்ததே எங்க வீட்ல அலோ பண்ல ஜாப்ல்லா ஒண்ணு போ வேண்டா வீட்ல இரு அப்டி சொல்ட்டாங்க
அப்றோ ஏ படிக்க வெச்சாங்க
சோ ஃபார்மால்ட்டிக்கா ஒரு டிக்கிரிக்காக தா காலேஜ் படிக்க வெக்க மாட்டேன் சொன்னாங்க காலேஜ்ல எதுக் கு அப்டின்னு அப்றோ ஏன் படிக்க வெச்சாங்க ஃபேமிலி எல்லாரு சொன்னாங்க படிச்சாதா மதிப்பாங்க அப்டி சொல்ட்டு அப்றோ படிச்சே படிச்சி மூ நல்ல மார்க்கெல்லா எடுப்பே பட்டூ ஓக்கலா அனுப்புல வீட்லதா வெச்சிருக்காங்க
ஒர்க் அனுப்புறது வெளியில போறது சொசைட்டி எப்பிடின் தெரி்ஞ்சுக்றது நம்மளோட நாலேஜ் ஒரு பக்கோ ஃபினான்ஸ் சீல் ஒரு பக்கோ நாலு பேரோட பழகுறது எக்ஸ்பீரியன்ஸ் து அத கத்துக்கறதா வெளியில வர்றதே லேடிஸு அப்புறோ வீட்லே படிச்சுட்டு படிச்சுட்டு வீட்ல சோறாக்கிட்டு
அதா அதா அவுங்களுக்கு புரிய மாட்டேகிதில்ல
அவிங்க பயப்படுவாய்ங்க எ நா டீனேஜ் இல்லையா அத கல்யாண பண்ணி குடுக்கனு அவுங்க அவுங்க திங்கிங் எப்டி இருக்குனா பொண்ணுங்கள ஃபஸ்ட் கல்யாண பண்ணி குடுத்துட்டா அது அது அவ்ளோதா அந்த மாரி நாளைக் உங்களுக் வரப்போற பேர் அவரு வந்து ஓகே சொல்லி ஒங்கள பாத்து அவரு நல்ல மனசா இருந்து போமா நாலு விஷியோ கத்துக்கோ வேலைக் போ அப்டினா பரவால்ல அது வர்றது ஒங்க வீட்ல மாரி வன்ட்டாய்ங்கன் வேலைக்கெல்லா போ வேணா சோறக்கிட்டு வீட்லயே இரு அப்டின்டாய்ங்க வச்சுகுங்க கஷ்டோன்ல்ல நம்ம அதையு வேற மாரி எடுத்துக்லா வேலைக்கு போய் தா சம்பாரிக்கனு இல்ல ஒரு டெய்லரிங்கு ஒரு பியூட்டிஷியனு ஒரு எனி ஒன் எதா ஆரி வொர்க்கு ஏதாவது போட்டு ஏதாவது சம்பாதிச்க்லா இல்ல
ம் ம் வெளிய பேயிட்டு வந்து ரிலீப்பா இருக்கு வெளிய போய் தெரிஞ்சுக்
ரிலீஃப் மட்டு சொல்ல முடியாது ரிலீஃபு இருக்கு பெரிய பிரச்சனைகளு நெறையருக் வேல பாக்கர எடங்கள்ள அத எப்டி நம்ம ஹவ் டூ பேஸ்ன்றதுதா ப்ராப்ளம் அதா அது ஒரு ஆன்சர் எப்டி பேஸ் பண்றோ நல்லவங்களு இருப்பாங்க கெட்டவங்களு இருப்பாங்க எல்லாத்தையு சமாளிச்சி வரணுல்ல ம் எனிவே நல்ல குட் பேர் ஒங்களுக் கெடைக்கட்டு
ஆமாமா ஆமா தேங்க்யூ
ஆமா சும்மா இப்டி டைம் போகுதேயா சும்மாவே வீட்ல இருக்குறதுக்கு
ஆஹா டைமே போ மாட்டேக்கிது ஆ ஆமா என்ன கத்துக்க டெய்லரிங் கத்துக்றக்க சொன்னாங்க மிஷின் வாங்கி தறே அதுக்கு எல்லா வாங் தரனாங்க ஆனா எனக்கு தே இல்ல
சரி கம்ப்யூட்டர் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்லன அது வேஸ்ட் போ முடியாது கம்ப்யூட்டர் கிளாஸ் போ வேன்டியதானே
வெளியுமே அனுப்ப மாட்டேன்டாங்க கிளாஸ்க்கு நோ கிளாஸ் கு சொன்னே போறேன்ன
ஆ
கோர்ஸ் இருக்கு டென் மந்த்ஸ் கோர்ஸ் இருக்கு அங்க போறேன்னு சொன்ன
நம்ம டேலி எல்லாம் இன்னுமே வேல்யூதாமா
நா டேலி படிக்கரன்ன
ஆ மூணு மாசம் தானே ஆ
ம் மூணு மாச டேலி த்ரீ மந்த்ஸ் தானே
ஆ
ம் அதுவே அனுப்ப மாட்டேங்குிறாங்க எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஓடில்லாம் போல இருக்கு ம்
திங்க டிவி பாக்க போன் பாக்க இப்படியே வாழ்க்கை போயிரும் போல ஆ
ஆமா ஆமா
வேற கூட பிறந்தவங்க உங்க கூட பிறந்தவங்க
தம்பி தம்பி
தம்பி படிச்சிட்டு இருக்காப்பியா
படி ஸ்கூல் படிக்கிறா ம்
பைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அதுன்னு படிச்சு முடிச்சு வரணும்
ம் ஆமா
அதனால உங்கள தள்ளி உட்ரதுக்கு பாப்பாகைன்னு நினைக்கிரே உங்க வீட்
ஆமா ஆமா இப்ப பாத்துட்டு இருக்காங்க அதான்
ஆ ஆ
அ வீட்ல எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சமையல் கத்துக்கோ அப்பா என்ன சொல்றாங்கன்னா சமையல் கத்துக்கோ உனக்க அதுதான் தேவ தெரிஞ்சுக்கோ அப்படிங்காங்க நானும் யூடியூப் பா வட்டு இருக்கேன் பாத்து பாத்து எழுதி வச்சு எழுதி வச்சு எதுக்கப்புறம் எந்த ஒரு ரே ப்பய் எழுதி வச்சிருவேன் பாத்து அப்புறம் டூ பண்ணனா நம்மளுக்கு மணப்பாட ஆயிருல்ல
ஆமா
முதல்ல இது முடிப்போ இவங்க இதவே சொல்லிட்டு இருக்காங்களே சொல்ட்டு பாத்துட்டுதான் பண்ணிட்டு இருக்கே
சேரி சேரி சேரி ஏதோ ஒண்ணுச்சும்மா அது டைம் வேஸ்ட் ஆகாம மூளை எல்லாம் மழுங்கி போயிரும்
ம் ஆமா ஆமா
அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்தா எதுலதா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு
எனக்கு இந்த எனக்கு எனக்கு வந்து ஜாப் போறது ரொம்ப புடிக்கும் அதுக்குதான் காலேஜ் படிக்க படிக்க நான் அதான் நினைச்சிட்டு இருந்தே ரெண்டு ஜாப் வந்தது வெளியூர்ல ஒண்ணு வந்தது அப்புறம் நாங்க இருக்கிற இடத்துலயே பக்கத்துல ஒரு ல டிஸ்டன்ஸ் டுவென்டி மினிடஸ் தான் இருக்கு
ஆ
ஆ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் அதே எனக்கு ஏத்த மாரி அந்த ஜாப் அங்கயும் கூட எங்கப்பா வேண்டாம்ட்டாங்க சம்பாதி நீ சம்பாதிச்சு
வேல கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா
அதான் படிச்ச டிகிரி முடிச்ச உடனே கிடைக்காதுல்ல யாருக்கும் நான் படிக்க எனக்கு ரிசல்ட் வர முன்னாடி கடைச்சிருச்சு
ம்
அனுப்புல
இப்படி கைக்கு எட்டி வாய்கேட்டாம போச்சடா
உம் ஆமா ஆமா அனுப்பல அஹ் என்ன பண்றது சரி இருக்கிற முடியும் இவங்க பேசிட் டுதா இருக்க முடியு உல்டுடிருக்கே
சேரி சேரி சேரி
ம் கோலம் எல்லாம் அழகா போடுவீங்கல்ல கோலம் போடுவாங்க கோலோ கோலோல்லாம் அழகா போடுவீங்களா
ஆஹ்
உம்
எனக்கு தெரியுமான்னு கேக்கறீங்களா
ஆஹ்
அதெல்லாம் தெரியும்
உம் இந்த இல்ல இந்த பொங்கலுக்கு ஃபாங்க்ஷனுக்கு கோலப்போட்டி வைப்பாங்கல்ல
சேரி
லா குடுப்பாங்கல்ல அதல்லாம் நீங்க கலந்துருக்கீங்களா
ஆஹ அதலெல்லாம் கலந்துகிட்டதில இன்னொன்னு எனக்கு வந்து வீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஏரியா டவுன் இல்லாம தோட்டத்துல இருக் கனால வீடு தனியா இருக்கு ரோட்டு மேல எங்க வீடு இருக்கு இப்போ வில்லேஜ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அது குள்ள தான் எதுவுமே நான் மேக்சிமம் கலந்துக்க மாட்டன் நான் பிறந்தது வளந்தது எல்லாமே டவுனு சிட்டிக்குள்ள ஆனா கல்யாண பண்ணி குடுத்தது வந்து வில்லேஜ்ல வில்லேஜ் தான் இவங்ககுள்ள எஜிகேடட் ஃபேமிலி தான் கொஞ்சம் தோட்டத்துல வீடு இருக்கும் ரோட்டு மேல இருக்கும் வீடு ஊர் ரோடு இல்லாம நம்ம வீட்டு மட்டும் தனியா ரோடு இருக்கும் சோ அப்போ நான் இதுலயுமே கலந்துக்கவே முடியாது அங்க வீட்லயுமே எங்க அப்பா ஆனல்த் தெரியாது நாங்க அப்பா வீட்டுல இருக்கைலயுமே அப்டிதா ஆனா வீட்டுல டெய்லி வாச தெளிச்சி கோலமெல்லா போட்டுக்குவோம் ரங்கோலிப் போடுவோம் பெஸ்டிவல் டேஸ் கலர் கோலோ அதெல்லா போட்டுக்குவோ ஆனா இந்த மாதி போட்டினு கலந்துகட்டதில்ல எங்க அம்மா போய் போடுவாங்க மார்கழி மாசம் புல்லா கோயிலுக்கு போவங்க ஒரு மாசமா மா அப்ப காலையில புல்ல கோயில்ல எங்க அம்மா தான் போடுவாங்க போனும் அழக அழகான ரோடுபுள்ள ஆக்கி போட்டு வுட்டுருவாங்க அதனால எனக்கு கொஞ்சம் குட்டிக்கு போனா முதல்ல வீட் டுல டெய்லி வாசல் தெளிச்சி மாமியார் இருந்தவரு கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இப்பல்லா அதெல்லாம் கண்டுக்கறதே இல்ல பெஸ்டிவல் டேஸ் எனக் கா மூடு வந்துச்சு அப்டின்னா தொளிப்பேன் கோலம்போடுவே இல்லன்னா சும்மா கூட்டி வி ட்டு நம்பாட்டு கிளம்பி வந்துருவேன் ஏன்மா தினமும் அதெல்லாம் பழக்கத்த மாத்தி கியந்தான் மொத இருந்துச்சு இப்ப எல்லாம் போடுறதே மாத்தியாச்சு ஏன் மாமியார் இருக்கிறப்ப காலையிலேயே எழ் தெளிச்சி வாசலை இங்கிட்டு கூட்டி விட்டுறோம் தெளிச்சு விட்டுறோம் கோலம் போய் நாம் போய் போடணும்
உம்
ஆஹ் இப்பல்லாம் இல்ல அவங்க இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இப்ப அதனால நமக் கால வேலைக்கிழம்பவே கரன் டைமாகுது கரெட்டு கரெக்டா இருக்கு டைமு அதனால அப்படியே முடிச்சு வெச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துறது சாயந்திரம் போக ஆர்ரையாயிருமா அப்புறம் டீ போட்டு குடிக்க வீட்டுல சாமிய தொவச்ச துணிய மடிக்க அயன் பண்ண
மார் நீங்க வீட்டுக்கு
என்னடா
ஈவினிங் வீட்டுக்கு வந்துருவீங்களா
ஆஹ் ஈவினிங் வீட்டுக்கு வந்துருவே
ம்
டென் டூ சிக்ஸ் தேர்ட்டி என்னோட டைமு
ஓ ஓகே ஓகே
அதுனால பசங்கள ஸ்கூலுக்கு அமுச்சு வுட்டுட்டு ஆமா நா போவே
ம் ம்
சாய்ந்தரோ பசங்க ஸ்டடி கிளாஸ் ரெண்டுமே பெரியவே ப்ளஸ் டூ சின்னவே நையன்த்து அதுனால ரெண்டுமே ஸ்டடி க்ளாஸ் ஃபைவ் தர்டி வர இருக்கு சிக்ஸ் ஓ கிளாக் தா ஸ்கூல் போ வீட்டுக்கு வருவாய்ங்க அவய்ங்க
ம் ம்
நானும் போக கரெக்டா இருக்கு அப்பறோ நைட் டின்னர் ஏதாவது ஒரு டின்னர் தோச ஊத்த சாப்ட தூங்க காலேல எந்திரிக்க வெளக்க அப்டியே ஓடுது
ம்
ம் பிஸியாவே இருக்கு அது எடப்பட்ட டைம்ல நா ஸ்டிச்சிங்கு பண்ணுவே வீட் ல மிசின் வச்சுருக்கே ஸ்டிச் பண்ணிக்குவே ம் இப்ப யூடூயூப்ல அழகழகா போட்றானே மேக்ஸி யா அது இதுன்னு எங்க மம்மிட்ட போய் ஆ ஆமா கட்டாத சாரி எது இருந்தாலு தூக்கிட்டு வந்துருவே அத கட் பண்ணி நாம போட்டு பழகிக்குவே தச்சே ரெண்டு மூணு ஆபீஸ்க்கலா போட்டு வந்துருக்கே நல்லா இருக்குன்டாங்க ஆ ஆமா நம்மளா நம்மள கொஞ்ச கொஞ்சமா மாத்தி கிரோல ஃப்ரஸ்ஸா நம்ம மைண்ட வச்சுக்கனுல அதுனால ப்ளவுஸ் தச்சுக்குவே சுடிதார் தச்சுக்குவே இப்ப மேக்சி தச்சு போட்டே அதா அப்பதா டைம் கரெக்டா இருக்கு ம் அதுனால நீங்களு டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது கத்துக்கிட்டு புதுஸ்புதுஸ்
ம் ம் சேரி சேரி ஓகே ஆமா ஆமா டைம் ஆய்ச்சு
ஆ ஃப்ரீயா நா திருப்பி நா கால் பண்ணட்டுமா
அ ப அ பண்ணுங்க பண்ணுங்க
பண்ணட்டுமா பத்து நிமிஷொ ஆச்சா கட் பண்ணவா
கட் பண்ணுங்க ஆய்றுச்சு நீங்க இப்ப நீங்க எனக்கு கூப்பலாம் ம்